ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க ஹலோ வணக்கங்க
வணக்கோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம மதியானோ என்ன சாப்டீங்க லன்ச்
நாங்க இப்பதா சாப்ட்டோ இன்னிக்கு அது கேரட் பீன்ஸ்லா போட்டு வெஜ் பிரியாணி மாரி பண்ணியிருந்தாங்க வீட்ல
ஓகே ஓகே நல்லா சாப்பாடு என்ன பண்ணிட்ருக்கீங்க மோ ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
ஆமா ஆமா நா ஒர்க் பண்ணிட்ருக்கே இல்ல இல்ல நா ஐடில ஒர்க் பண்ணிட்ருக்கே நைட் ஷிஃப்ட்டு
ஓகே ஓகே ஓ நைட் ஷிஃப்டுங்ளா
ஆமா ஆமா அனால ஏன்சி கால்ல வந்துட்டு இப்பதா தூங்கி எந்திரச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சேரி கொஞ்சோ வேல பாக்லா அப்டின் சொல்ட்டு இப்பதா ஒக்காந்தே
ஓகே ஓகேங்க இது நல்ல விஷ்யோ அப்பறோ நாங்க வந்து ஹவுஸ் மேக்கர் தாங்கா வீட்ல தா இருக்கோ நீ ஒரு குட்டீஸ் எல்லா ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துருவாங்க வீட்டுக்கு
ஸ்கூலா அவுங்ளுக்கு
ம் ஹும் ஸ்கூலு தாங்க அவுங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க
சேரி சேரி சேரி
ஓ டென் மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துருவாங்க
ஓ
நாங்க ஹவுஸ் மேக்கர் தாங்க வீட்டுலதா இருக்கோ
ஓகே ஓகேயா என்ன படிக்கறாங்க எல்லா கே ஜியா இல்ல ஃபஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்
அ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கே ஜி செகண்ட் ஸ்டாண்டர்ட் ம் ஓகே நீங்க எந்த ஊருங்க
நா இங்கதா கோயம்புத்தூர் தா
ஓ கோயமுத்தூர் தாங்களா ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாரி ஃபுட்டெல்லா எந்த மாரி புடிக்கு
நா ஃபுட்டு மோஸ்ட்லி அசைவந்தா விரும்புவ ஆனா நடுவ்ல கொஞ்சோ ஒடம் முடியாம இருந்துச்சு அதனால கொஞ்சோ அசைவல்லா எடுத்துக்க வேணான் சொன்னாங்க டாக்டர்ல்லா அதனால இப்ப கொஞ்சோ கண்ட்ரோலா வெஜ்லியே காய்கறி நெறையா எடுத்துட்டு அப்டி சாப்புட்ருக்கே நானு
கோ நல்ல விஷயங்க வெஜிடபிள் சாப்ட்டா நல்லதுதாங்க
ஆமா ஆமா
ங்க ஏனா நான்வெஜ் அந்தளவுக்கு சாப்பட்றது ஹெல்தி கெடயாது விட்டமின்ஸ் இருக்கு இருந் தாலுமே அவ்ளோ ஹெல்தி கெடயாது வெஜிடபிள் எடுத்துக்கிட்டனா ஒடம்புக்கு நல்லது நீர்ச்சத்து இந்த கீர வகைகள் நட் இந்த மாரில்லா எடுத்துக்கிட்டம்னா நல்லா இருக்கு எக்கு மில்க்கு இந்த மாரீனா நல்லா இருக்கு
ஆனா வெஜிடேரியன்ல ஆன்டிபயோட்டிக் இல்லல நான் வெஜிடேரியன்ல மட்டுந்தான உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கு உங்களுக்கு
ஆமாங்க ஆமாங்க ஐய் இருந்தாலுமே அதிகமா எடுத்துக்க கூடாது இல்லைங் மேம் வீக்லி ஒன்ஸ்ஸாது எடுக்கலா டெய்லிமே அது சா சாப்ட முடியுங்ளா டெய்லிமே சாப்ட முடியாது நான் வெஜிடேரியன் ம் வெஜிடபிள்ஸ்னா ம் சாப்ட்டுக்கலாங் இப்ப நாங்களே வந்து நான்வெஜ்ஜு சாப்டுக்க சாப்ட மாட்டோங்க அதிகமா
சேரி சேரி
வெஜிடேரியன்தா நாங்க
ம் ம்
இந்த மாரி ஃபுட்டு வந்து நல்ல விதமா எடுத்துக்கிட்டம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏ என்ன சொல்றது இப்ப வந்து வரக்கூடிய ஃபுட் வந்து அந்தளவுக்கு ஹெல் தியா இருக்கா அப்டின்னு கெடையாது ஹெல்
அ இயற்கையா வளர்றது இல்ல அது ஊசி போட்டு ஊசி போட் டெல்லா இ இதெல்லா அது பண்றாங்க
ஆமாங்க எதுமே ஆர்கானிக் கா எந்த ஃபுட்டுமே கெடைக்கறதில்ல ஆர்கானிக்ன்னு சொல்றாங்க அதுமே இயற் கையா வரக்கூடியது கெடயாது
ம் ம் ம்
ஹ நம்ம வீட்லியே வீட்டுக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எந்த ஒரு மருந்துமே போடாம அதாகவே வளரக்கூடிய செடில இருக்கற வெஜிடபிள்ஸ்சு கொஞ்சோ கெடைக்கு அதிகமா கெடைக்காது
புரீது புரீது புரீது அதா போன வாரங்கூட எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க வீட்ல அங்க முருங்க மரோல்லா இருந்ச்சு முருங்க மரோ அப்பறோ வீட்டுக் வெளியவே பாத்தீங்கன்னா பாவக்கா பச்ச மொளகாலா போட்ருக்காங்க அவுங்க அங்க இருந்தா அதெல்லா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போனாங்க இந்த ஒரு வாரத்துக்கு
ம் நல்லதாங்க நம்ம வீட்ல இருந்தே செய்யக்கூடியது கெடைக்கக்கூடிய பொருளு வந்து நல்லாதா ருக்கு மருந்து அதிகமா நம்ம போட மாட்டாங்க அதுக்கு அதாகவே கொஞ்சுமா வந்தாலு பரவால்ல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தானா அதிகம் வர தேவயில்லல அப்டின்ட்டு விட்ருவோ இதே விவசா சாயத்துல வந்து அப்பிடி விட முடியாது இன்னு மருந்த மருந்த போட்டு போட்டு அதிக மகசூல் தேவப்படுது அதிகமா வளர்ணு அதிக காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் லா தரணுன்னு சொல்லி மருந்த போட்டா தா ஏனா வெளச்சல் வருது ஆம் நம்ம அந்த மாரி இருக்கு போது தவிர்க்க முடியாது அத எல்லா ம் என்னா சொல்றது அதுக்கு லா நஷ்டோ வரு ம்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நா எனக்லா பாவக்கா கால்லா புடிக்கவே புடிக்காது ஆனா எங்க வீட்ல போட்டுருந்த பாவக்கா அது இன்னவோ அது ஒரு மாரி டு தனி டேஸ்ட்ல இருக்குது அது அப்பதா கடேல வாங்குற பாவாகாக்கும் வீட்ல வாங்குற வீட்ல வெளஞ்ச பாவக்காக்கு வித்தியாசோ நெறையா பாத்
கடைல வாங்குற பாவக்கா பாத்திங்ன்னா நீளமா அப்டியே உப்பி இருக்கு என்ன சொல்றது பாக்குறக்கு அழகா இருக்கு அ அத என்ன வெட்டும் போதே வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா டக்கு டக்குன்னு வெட்ற மாரி இருக்கு அனா நம்ம தோட்டத்துல நம்ம கண்ணு முடிய வரக்கூடிய பாவக்கா குட்டி குட்டியா இருக்கு ஆனா மெலுஞ்சு போன மாரி அத வந்து அறு க்கவே முடியாது உள்ள இந்த வெத அதெல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அ என்ன சொல்றது வெட்டவே முடியாது கட் பண்ணவே முடியாது ஆனா கசப்பு வந்து அதி அதிகமா இருக்கு பாவக்கால வீட்ல வளரக்கூடிய பாவக்கால கசப்பு அதிகமா இருக்கு இந்த ஹைப்ரட்டின் சொல்வாங்கள அந்த பாவக்கால கசப்பு அதிகமா இருக்காது அதா நீளமா பெருசு பெருசா இருக்கும்ன்னு கசப்பு அதிகமா இருக்காது
ம் ம் ம்
ம் நாங்கல்லா என்னா பண்ணோம்னா பாவக்காய எண்ணெல போட்டு பொருச்சு எடுத்து அதுக்கப்றோ அ வெங்காயொ தக்காளி இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்குனதுக்கு அப்றொ பாவக்கா போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி தேங்கா துருவல் இந்த மாரி எல்லா போட்டு செஞ்சு பசங்க சாப்
பன்னி தேங்கா துருவள் போட்டுக்கலாமா
ஆ போட்டுக்லா தேங்கா துருவல் போட்டா கொஞ்சொ அந்த கசப்பு தெரியாது அதுக்காக தேங்கா துருவல் போட்டு சாப்டுவோ சாப்புடாத என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு சக்கர அட் பண்ணிக்குவாங்க அதுல அப்டி
ம்ம் ஆ அது கேள்விப்பட்டுருக்கே நானு
அ நாட்டு சக்கர ஆட் பண்ணோம்னா இனிப்பு இனிப்பு இருக்குறதுனால கசப்பு தெரியாது ஆனா நா அது ஹெல்த்தி தா இருந்தாலுமே கசப்பா சாப்ட்டாதா உடல்ல இர்க்குற அந்த கெட்டதெல்லா போகு அத என்ன சொல்றது வயித்துல இக்கிற பூச்சி எல்லா செத்துரு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அ காவ் பாவக்கா வந்து மந்த்லி ஒன் டைம் எடுத்துக்குறது நல்லது
ம் ம்
ஒடம்புக்கு ஆனா அதிகமா யாரு எடுத்துக்கு மாட்டாங்க
அது சின்ன வயசுலே அவுங்க சாப்பாடு ஊட்டி பழக்கி விடுறப்பயே அவுங்க வந்து இது நல்லது அப்டி சொல்லி இது பண்ணாம இது கொஞ்சோ கசக்கு ஆனா சாப்ட்டா நல்லது அப்டின்ற மாரி சொன்னல்ல பாவக்கானு சொன்னாலே அந்த கசப்புன்றது தா டக்குனு மனசுல வந்து நின்றதுனால யாரு அவ அவ்ளோவா பாவக்காக்கு ஃபர்ஸ்டு ப்ரிப்ரன்ஸ் குடுக்றதே கெடையாது
அ ஆமாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்றதே கெடையாது அ இருந்தாலு கம்பல் பண்ணி
ப்ரேஷன் வந்து டக்குன்னு ஓகே இத சாப்டா கசக்கு அ இது எதுக்கு அப்டின் சொல்ட்டு டக்குனு ஒமிட் பண்ட்டு இந்த உருளக்கெழங்கு பொரியலு வா வாழக்கா அந்த மாதிரி எது கிறிஸ்பியா ஆ வாய்க்கு ருசியா இருக்கவு ஆ அந்த மாரி மொறுமொறுன் ருக்கற்து சாப்ட்றதுக்கு நல்லா இருக்கு பாக்குறப்பெ கவ அது ஒரு மாரி சாப்புட்றதுக்கு தொ தோணுதா அ அது அப்டின்னொ கொழந்தைங்களுக்கு இன்னி நல்லா புடுச்சிருதாது எதுக்கெடுத்தாலு எப்ப பாத்தாலு அந்த பொருச்ச ஐ ட்டம்ஸே கேட்டுட்டு இருக்காங்களா வருத்தது குடுங்க ஃப்ரை பண்ணி குடுங்க எனக்கு வெண்டக்கா இது பாத்திங்கன்னா கொழம்புல போட்டா சாப்பிட மாட்மாட்டே ஆனா வறுத்து குடுத்தா சாப்ட்டுருவாங்க அவங்க அந்த மாரி அதெல்லா பாத்தா அவங்களுக்கு அது ஒரு மாரி புடிச்ச மாரி ஆயிடுது அப்டி சாப்ட்டுறாங்க நல்லது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது
ம் ம் தெரிய மாட்டேங்குது இருந்தாலு என்ன பண்ணது நம்ம கம்பல் பண்ணி ஆ பாவக்க கொழம்பு வச்சா கொஞ்ச அந்த அந்த கொழம்புலல்லா அந்த கசப்பு கொஞ்ச எறங்கிரு ஆஹ அதனால கொஞ்ச கொஞ்ச கசப்பா இருந்தாலு சாப்ட்டுக்கலா சாப்பாட்ல மிக்ஸ் பண்ணி வெறு பாவக்காய சாப்பாட்ல மசிச்சு சாப்புட்ணும்னு சாப்ட மாட்டாங்க அதனால கொழம்பு இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்தோம்னா கொஞ்ச ஏதோ ஆ ஃபுல்லா சாப்புடாட்டி கொஞ்சமாவது வயித்துக்கு போகு
ம் ம் ம் ம்
க்கா ரொம்ப நல்லது வயித்துக்கு கீறிப்பூச்சி இந்தமாரிலா விழுகாது ஆனா எடுத்துக்கணு யாரு எடுத்துக்கறத இல்லை எப்ப பாத்தாலு இந்த பிரியாணி சிக்கன் மட்டன் அந்த மாரி கார சாரமான ஐட்டம்ஸ் தா அதிகமா எடுத்துக்குவாங்க எல்லாருமே
இப்போ வந்து நா இப்ப அடங்கி நா இப்ப உக்காந்து இருக்கே நானு செரி இப்போ இப்டி சாப்டலான்ட்டாங்க எ எனக் எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சீக்கிர செரிமான ஆகல அதனால செரி கொஞ்ச ஹெல்த்த பாத்துக்கோங்க அதுல்லாம நீங்க நைட் ஷிஃப்ட் வேற பாக்குறீங்க ஆல்ரெடி பிர்ரெஷர்ல தா இருப்பீங்க இதுல வேற ஏ இன்னு நீங்க எக்ஸ்ட்ரா பிரஷர் ஏத்திட்ருக் கீங்க கொஞ்ச ஹெல்த்துக்கு நீங்க கொஞ்ச கவன செலுத்துங்க அப்டின்னாங்க அதனால தா சரி ஓகே ஏன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டா எல்லா டைமு வீட்லதா சாப்பாடு கொண்டு போறோ ஆனா இருந்தாலு அங்க ஏதாச்சு வாங்கி சாப்புட்ணுன்னு தோணுது நம்ப சாப்புட்ற மாரியேதா அங்கவு அங்கேயு ஏதாவது வச்சிருக்காங்க அப்புற அத பாத்தோன்னே நமக்கு வாங்கி சாப்ட்டுற தோணுது இந்த சமோசா சிக்கன் பஃபு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லா வச்சிருப்பாங்க ஆ அப்புற அந்த ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த சாட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல அந்த பேல் பூரி பானிபூரி அந்த மாரி ஐட்டம்ஸு ஆ அந்த மாரி ஆ செரி அங்க போயிட்டா அப்புற பசிக்கு என்ன பண்றது இல்லன்னா அங்க கொஞ்ச டென்ஷனா இருக்கு போயிட்டு ஒரு காஃபி இல்லன்னா இந்த மாரி சாட் ஐட்டம்ஸு ஆ பிரெட் ஆப்லெட்டு இந்த மாரில்லா எல்லாமே வச்சிருக்கனால அத டக்குன்னு பாத்தாலு அதுவு சாப்டவும் தோணுதா அங்க வச்சிருக்க அந்த சாம்பிள் பீஸ் பாக்குறதே கவர்ச்சியா இருக்க மாதிரி தா வச்சிருப்பாங்க பாத்தோன்னே ஓகே வாங்கி சாப்புணுன்னு ஒரு எண்ண வரணு அந்த மாரி அது அவங்களோட தொழிலு ஆ தொழில் நு நுணுக்கோ அது ஆனா நமக்கு அப்டின்றது நம்ப அதுல போய் விழுந்துறோ நம்ப கண்ண கவர்ச்சியா இருக்கு
ம் கவர்ச்சியா இருக்கு ஆனா நம்மளுக்கு வேற வழி வழி இல்ல ஆ நம்ம சமைக்கவு முடியாது டைம் செட் ஆகாது சாப்ட்டு தா ஆகணு அப்பிடிங்கற அடாப்ஷன்ல போய்ட்டே இருந்தம்னா தவிர் க்க முடியாத சூழ்நெல சாப்ட்டுதா ஆகணு மேக்சிமம் வீட்லயே சமச்சு சம் சாப்புட்றது வந்து ந ல்ல விஷ்யோ ஆனா முடியாது தவிர்க்க முடியாது
மோஸ்ட்லி வீட்லயே ஒய்ஃப் சமச்சு குடுத்துருவாங்க ஆ இப்போ அவுங்க கன்சிவா இருக்கறனால சில டைம்ஸ் அவுங்களால முடியாது அ கொஞ்சொ டயர்டா இருக்குன்ருவாங்களா. சோ அந்த டைம்ல பாத்தீங் நா ப இல்ல நா பாத்துக்குற ஆஃபீஸ்ல அப்டின் சொல்ட்டு நா போயிடுவே நானு. அந்த சமய த்துல இப்டி ஆயிற்றது திடீர்னு ஒரு மாரி ஆயிடுச்சு. இந்த எப்பியு இந்த மாரி ஆனது இல்ல. இதா மொத தடவ இந்த மாரி சாப்பாடு ஒத்துக்காம போனது எனக்கு.
ம் செரிமானோ ஆகலின்னா அதிகமா ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ்சு ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எடுத்துக்கெனினா சீக்கிர வந்து டைஜசன் ஆயிரு ஆ அதிகமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொணு. இந்த ஆரஞ்ச் எல்லா நல்லதுங்க
ம் ம் ம்
நார் சத்து உள்ள பொருள்கள் இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிர செரிமானொ ஆகு. டீ காஃபி இந்த மாரில்லா குடுச்சு நம்ம கடைல சாப்பட்ற ஃபுட்டு் தா செரிமானோ ஆகறது ஆகாம இருக்கறது. அதா சால்ட்டு இந்த அஜுனமோட்டோ இந்த நல்ல ஸ்பைசியா க்றிஸ் பியா வர்துக்காக நறையா மசாலா இந்த மாரி ஐட்டம்ஸ்லா ஆட் பண்றனாலதா ஜீர்ணமாகாம போறது
புரிது புரிது புரிது
அதனால நம்ம கொஞ்சோ வீட்லியே முடுஞ்ச அளவுக்கு எத்துக்கறது ரொம்ப ஹெல்த்தி
கண்டிப்பா கண்டிப்பா
ஹெல்த் இஸ்யூஸ் எப்பொமே வராது. ம் எனா தேவயில்லாம ரிஸ்க் எடுக்க கூடாதுல்ல.
கண்டிப்பா கண்டிப்பா. அது என்னவோ நம்மளே வாலண்டியரா போய்ட்டு பிரச்சனைய
இப்போ நம்ம கிராமத்து சைட்லலா பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறங்கல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆனா இந்த வயல்வெளி வெளி எல்லா உ நாத்து நடவு இந்த சமயத்துல எல்லா பாத்தீங்கன்னா வெறு தண்ணிதா சாப்பாடு இருக்கு. உள்ள ஒரு வெங்காயோ போட்டு வெச்சிருப்பாங்க. ஆனா அந்த நாட்டு நடவு நேரத்துல பாத்தா அ அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கு சாப்பட்றக்கு அமிர்தம் மாரி இருக்கு. நாலா அந்த மாரி சாப்ட்டுருக்கே கெடச்சிருக்கு. ஆனா வந்து அதுவே வந்து பெரிய விஷ்யமா ஒரு பிரியாணி ரேஞ்ச் ரவல்ல ரொம்ப இருக்கு அந்த சாப்பாடு
ஆ ஆ ஆ புரியுது
ம் நல்லா இருக்கு ம் சாப்பற்றகு ஆனா அதே அதைவே வந்து நம்ம வீட்ல சாப்புட்ணு நனச்சம்னா முடியாது. இதுவா இத சாப்புட்ணுமா அப்டின் சொல்லி போயிருது நானு அந்த வயல் வெளில போய் சாப்ட்டு பாருங்க அது அப்டியே எவ்ளோ நல்லா இருக்கு டேஸ்டியா அ எனக் அந்த மாரி ஃபீல் இருந்துருக்கு நா ஆ என்ன சொல்றது அனுபவிச்சிருக்கே. நல்லா இருக்கு.
ஓ நல்லா கேட்கவு நல்லா இருக்குங்க நீங் நீங்க சொல்றது. எனக்கு இப்ப ஆக்சுலா அம்மா நா கல்யாணோ ஆனதுக்கு அப்பறோ வந்துட்டோ. அதுனால அங்க இருந்தப்போ நாங்க